ஹலோ ஆ கேக்குது உங்களுக் கேக்குதா ம் என்ன பண்றிங்க
நா சும்மா படுத்திருக்கே
ஆ இப்ப இப்பத்தா நா ப்ரேயர்லா முடிச்ட்டு டீ குடிச்ட்டு உக்காந்துருக்கோ
ஓ ஓகே ஓகே
அப்றம்
அப்றோ சும்மா போர் அடிச்சுதா எதாவது புக் படிக்லா அப்டின் சொல்ட்டு உக்காந் து போயட்ரி புக்ஸ் கொஞ்ச வீட்ல இருக்கு அது உக்காந்து படிச்சுட்ருந்த
ஓ சே ரொம்ப புக் படிக்க பிடிக்குமோ
ஆ புடிக்கு கத புக் கு அந்த மாரி புடிக்கு லவ் ஸ்டோரி நாவல்ஸ் அந்த மாரி
ஆ
கொஞ்ச வீட்ல இருக்கு ஸ் போயம்ஸ் கொஞ்ச வீட்ல இருக்கு இப்போ ஸ்டோரி எடுத்தேன்னா நைட் தூங்க மாட்டனா
ஓ ஸ்டோரி புக் அவ்ளோ இன்ட்ரெஸ்ட்டிங்கா படிப்பிங்களா ஓகே ஓகே
எடுத்தா மூடிக்காம தூக்க வராதா அதனால செரி இப்பத்தைக்கு படிக்கிறதுக்கு போயம் மட்டு படிச்சுக்லா அப்டின் சொல்ட்டு போயட்ரி எடுத்த
ஓகே ஓகே தம்பி என்னானா படிக்கிலையா
தம்பியா
ஆ எதாது ஹோம் ஒர்க்லா குடுத்துருப்பாங்ளே ஸ்கூல்ல
ஆ அவுங்க டியூஷன் போய்ட்டாக
ஓ சரி நீங்க சொல்லி தர மாட்டீங்களா
இன்னொருத்தனுக்கு சொல்லி் குடுப்பே இப்போ அவன் வந்துட்டு அவனே படிச்சுக்குவா அப்ப ஸ் ஆமா அது உண்மதா நம் மொறச்சி பாத்துட்டே ஒக்காந்து
ஆமா ஆம் மேனிக்கே சொல்லும் உன் புள்ள
அது ரொம் கஷ்டம் தா இதல்லா ப்புறோ
என்ன உ நீ வெளிளல்லா போலயா
மினிட் என்னது
ஆ
ஹலோ கேக்குதா
அல் ஆ கேக்குது உங்களுக்கு
ஆ கேக்குது சொல்லுங்க
எங்கேயு வெளிளல்லா போலயா
எங்க போறது வீட்லயே தா இருக்கணு
ம் ரொம்ப கடுப்பா நாங்களு நெனச்சோ இன்னைக்கி எங்கயாச்சு வெள்ள போலா மேன்ட்டு எனக்கு வந்து இது வேற பெண்டிங் இருக்கா அது வேற வருது நா வெளில போயிட்டு டக்குன்னு வர முடியாது ரொம்ப நாளாச்சு வெளில போய் அம்மா வெளில கூட்டு போறே நாங்க இதுக்காக அம்மாவு உக்காந்துருக் ம்
ஒவ்வறது டக் குனு போயிட்டு லேட் ஆயடுச்சுன்னா வீ
ஆமா நேத்து ஃபுல்லாவுமே நேத்து காலேஜ்க்காக போயிட்டு லோன்லி அது சடனா முடிவு பண்ணோ டுவலுக்கு கெளம்பி வர செவன் ஆயிடுச்சு வர அதுக்குள்ள வந்ததே பெருசு டுவலுக்கு போயிட்டு செவனுக்கு
ஓ நானு நாளைக்கு போவ நெனைக்குறே பல் டாக்டருக்கு கூப்டுருக்காங்க ஏ கிளிப் போட்ருக்கது ந நாலையா
ஆ
அதுனால அது கூப்பிடுவாங்க அப்ப அதுக்கு போனா உண்டு அப்ப போம்போது வந்துட்டு அப்
ஓகே கிளிப்னா என் எவ்ளோ நா ஒன் தட் டைம் போட்ருப்கிங்களே டேஸ் மந்து மந்து போட்டா டூ இயர்ஸ்ஸா போட்ருக்கீங்களா
ஆமா
கொஞ்சொ மந்து போட்டா சரியாறது அப்பில்லா எதுவு இரு
ஐயா அது இருக்கு ஆனா
ஹலோ
ஒரு கொஞ்ச ய் ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குது
ஆ ஓகே அதா ஆ கேக்குது
லேட்டா கன்வே ஆகுது ந
ஆமா நானு இப்பதா சொல்ல வந்தே லேட்டா கன்வே ஆகுது
கொஞ்ச கொஞ்சம் லேட்டாகாங்கிய என்னோடத்து கால்தா லேட்டா கண்வே ஆகுதோ
இப்ப கேக்குதா
கேட்குது கேட்குது
சரி அதான் நானுமே எங்க அம்மா இன்ங்க அதை பத்தி பேசிட்டு இருந்தோ நான் சிக்ஸ்த் படிக்கும்ப போது கிப் போட்டுக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு வலிக்கும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுட்டுட்டேன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேர்லேந்து எனக்கு போடணும்னு போ போட்டுக்கலாமோ அப்படின்னு தோணுது எங்க அம்மா இப்ப வந்துட்டு வேன் ஆ அப்படி இருக்கட்டு அப்படின்னு
அஹ் காலேஜ் போயிட்டோம்ல அதனால
ான் இப்போ காலேஜ் போகும்போது அசிங்கமா கிளிப்பு இருக்குமே கொஞ்ச நாள் மட்டும் போட்டோ எடுத்துக்கலாம சரி அப்படி ஒன்று இருக்கான்னு ப பா்ப்போம் அப்படின்னு நினைச்சிடுறாங்க நீங்க கே்க சொல்லவும் ஞாபகம் வந்துச்சு
கிளிப் கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒன் ஈயர் ஆது அட்லீஸ்ட் போட வேண்டியது இருக்கோல
ம் ஆ அவ்ளோலாம் பெர்சா இல்ல ஓரளவுக்குதா இருக்கு
கம்மியா கேப்பு ரொம்ப கொஞ்சூண்டுதா ப்ராப்ளம் அப்டின்னாலு ஒன் ஈயர் போட்ணுமாயின் என்கிட்ட அவுங்க சொன்னாங்க எனக்கு வந்துட்டு ப்டிதா இருந்தது எனக்கு டூ ஈயர்ஸ் போட்டாங்க டுவெல்த் லெவன் து டுவெல்த் போட்டாங்க
கே ஓகே வர வல காலேஜ் போம்போதும் ஒர்க்கு செரியாருக்கு
ஆமா இப்போ கொஞ்ச நாள்ல ஓ செரியாயிர்ச்சு இந்த மந்த் பாத்தோனா ரிமூவ் பண்ணிர்லா
ஆ
கரெக்டா நா டைமிங் பாத்துதா இதுஸ் ஃபோட்டிருந்தே ம் இப்ப போ தோனா கரெக்டா இருக்கோ காலேஜ் போறதுக்குள்ள ரிமூவ் பண்ணிலான்னு டைமிங் பாத்துதா போட்டோ
ஆ ஓகே ஓகே ம் முன்னாடிக்கு உங்குளுக்குற டிரான்ஸ்ஃபர்க்கா செரியாயிர்ச்சா
ஆ இப்போ நல்லடு செரியாயிர்ச்சு ஓட்ராதா இருக்கு
ஆ ஓகே ஓகே
ஆ போட்றதாருந்தா நி நி இப்போ போட்டீங்கனா உங்குளுக்கு கொஞ்ச ஆக்வோர்ட்டாதா இரு
அவளதா என்ன சின்ன புள்ள மாரி இது எதோ சு சும்மாவே நா குட்டியாதா இருப்பே
ஆமா அது நம்ம ஹைட்டு பிரச்சன ஸ்சுங
ஆனா போட்டா பல்லு கு நல்லத்தா அவுங்க அதா சொன்னாங்க கேப் வந்துட்டு எப்புமே பல்லுக்கு பிரச்சினதா
புல்ல அந்த கொஞ்சோனே எத்துப் பல்லு முன்னாடி முன்னால் நடுல ரேபிட் மாரி எனக்கு நடுல ரெண்டு பல்லு மட்
அது அப்ப அசிங்மாலா தெரியாது நல்லாத்தா இருக்கோ
த நல்லாருக்குமா எ தம்பி எ தம்பி குட் டி டிப்பெல்லா ஒரு அஞ்சு வயசாயிருக்கோ நா மட்டுந்தா அவனுக்கு ம சியா அவன் மட்டு்தான் என்ன வந்து இது நல்லா இருக்கும் சொல்லிட்டான் ராபிட் மாறி இருக்கீங்க
ஆ அத அழகாதா இருகுட்
ம் அய்யய்யே அது லைட்டா இ சல்ல முன்னெல்லா இப்ப நானு என்னோட சீக்ஸ் வந்து கொஞ்சோ மொத்தமா இருந்துச்சுன்னா எனக்கு எத்து பல்லுன்னு தெரியாது அப்டியே மூஞ்சி உள்ள போய் ரொம்ப ஒல்லி ஆயிட்டனா அந்த எத்து பல்லு தெரியும் நல்லா இப்ப ஒரோ வீட் ட்டுக்குள்ள தான் இருக்கன் ஆனாலும் மோஸ்ட் சதா போட மாட்டிங்குது ஏன்னு தெரியல
அதுதான் அப்ப நீங்க கண்ணு வைக்கிற ப்ரா ப்ராசெஸ்சுல இறங்குங்க அப்
செரி அதுக்காக நெனைச்சாது கொஞ்சோ தானே எத்தி இருக்கு ஒரு டூ மந்த் த்ரீ மந்த்
அப்டியெல்லா முடியவே முடியாது டெபினட்டா முடியாது ஒன் இயர் ஆச்சு ஆயிடும் அப்புறம்
அப்புறோ ஏதாவது செகண்ட் டைம் ஸ்நாக்ஸ் எதும் சாப்பிட்டீங்களா
செகண்ட் டைம் ஸ்நாக்ஸ்ஸு இனி கொஞ்சோ கொஞ்சமா நடக்க நடக்க கொஞ்சோனு சோறு போட்டு சோறு போட்டு சாப்பிட்டா உண்டு
அப்படியே போர் அடிக்காம போது
போர் செம போர் அடிக்குது
என்ன பண்றதுனே தெரியல சுத்தமா ஒரு ஐடியாவும் வரமாட் தேததுவும் இது குட் ஒரு பெரியோ சிட்டியில இருந்தாவது எங்கேயாவது வெளில போலா
ஐடியல்லா இருக்கு சோம்பேறித்தனமா இருக்கு செய்றதுக்கு
எண்டமட்டு தனியா எண்டல்லா காசு இருந்துச்சுனா நான்ல்லா வாங்கறதுக்கு அவ்ளோ லிஸ்ட் போட்டு வச்சுட்டுருக்கே ஷூ வாங்கணும் பேக்கிங்கு பேகி வாங்கணும் அது
ட்ரெஸ்ஸு மேக்கப்பு ஸ்கின் கேரு
ஆ லிஸ்ட் எல்லா ரெடியா இருக் க்கு காசுதா இல்ல
அதுதான் பர்ஸ் தொறந்து காமுச்சு காலி பர்ஸ்தான் தொறந்து காட்டணும்
அம்மாட்டல்லா எனக்கு கேட்க மனசே வராது காசு அதனால
நான் எங்க அம்மாட்ட கேப்பேன் வாங்கி தர மாட்டறாங்க ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் கேட்டா வேணா ஏதாவது மூஞ்சிக்கு ஏதாவது ஆயிச்சுன்னா என்ன பண்றது கடல மாவு போடுன்னு சொல்லிருவாங்க
லெவல்த் டுவெல்த் படிக்குமோதெல்லா வந்து நா எதூமே யூஸ் பண்ணதில்ல பவுட்ர் கூட யூஸ் பண்ணல நல்லாதா இருந்தே நானு ஆ பவுட் நா எப் ப்மே நா பவுடரு யூஸ் பண்ணா ஏ மூஞ்சு டார்க் ஆயிரூ அப்பல்லா நல்லா இருந்துட்டு ப இந்த காலேஜ் செகண்ட் இயர் நா செகண்ட் இயர் படிக்குமோத் ஸ்கின் கேர் வே ஸ்கின் கேர் அப்டிங்கிறது வ ட்ரெண்டாச்சு நல்லா ரொம்ப ஏதாச்சு ஏ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா போனா எங்கம்மாட் ட கேட்டுட்டு எங்கம்மா நீ வ மூஞ்சிக்கு போட்டு கருப்பாயிரூ பரு வந்துரூ வேணா வேணா வேணானு சொல்லிக்கிட்டே இந்தாய்ங்க எப்டி தேர்ட் இயர் வந்து வெற்றிகரமா வாங்கிட்டே வாங்கிப்போ ஒரு இம்ப்ரூவ் எனக்கு ஒன்னுமே தெரில அப்டியே தா இருக்கு ஒரு வே ஒரு பிரைட்டாவோ ஷைனாவோ அது போடுற டைம் ஷைன் ஆகுது கொஞ்ச நேரத்துல அது து நாலா இப்பதா போடுறே ஏந்தம்பி இப்பயே என்னோடத எடுத்து போட்டுக்குட்டு ஸ்கூல் போயிட்றா
ஆமா நம்ம வாங்கனா அவங்களுக்கு அத் ல ஒரு லாபோ இருக்குல்ல
ரெண்டா இருப்போ அவ நல்லா டார்க்காருப்பா எந்தம்பினே யாரூ சொல்ல மாட்டாங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருப்பானா அம்மாட் ட போய் அம்மா இங்க ஒரு மாரி கருவேல நரம்பு எறந்துர்ச்சு அப்டின்னா என்னைய பாப்பாய்ங்க ஏ மூஞ்சிய பாத்துருக்கியா அப்டின்னு ளே ஆக போறாரா அதனா டெய்லி போட்டுட்ருக்கா
அதெல்லா பண்ணணூ ஒரு டென்ஸ்டைல் ஸ்கின் கேர்
ஆ நானே தேர்ட் இயர் கத்திட்ருந்தே நானே தேர்ட் இயர் வந்துதா போட்டுட்ருந்தே உனக்கு டுவெல்த்துலே தேவையா இதெல்லா அப்டின்
ஆ அதா அவுங்கடுத் காலேஜ் போறத்தானே
ஆ அவங்கல்லா கரெக்டா கரெக்டா கால்குலேட் பண்ணிதா என்ன பண்ணிட் ருக்காரு நாதா ஒன்னுந் தெரியாம இருக்கே
அதா உண்ம நம்மக் வெள்ளந்தியாவே வளந்துட்டோ
இப்ப பார் நீ நீங்களூ வந்து அப்பா கேர்ள்ஸ் காலேஜ் சொல்றாங்கனு அக்சப்ட் பண்ணப்பீங்க ஆனா உங்க தம்பி எல்லா வரம்போது டபுள் மடங்கு ஸ்கின் கேர்லேந்து காலேஜ்லா சும்மா அங்கமா சூஸ் பண்ணுவாங்க பாருங்க
அவ ஃபஸ்ட் டுவெல்த் முடிக்கட்டூ இன்னூ நாலு வருஷோ இருக்குல ஆமா டைம் இருக்கு டைம் இருக்கு அது வரை ஆ இப்பவே அவ டுவெல்த்துக் ப்ளான் பண்ணிட்டு தா இருக்கா
பரவால்ல அப்பில்லா இருந்தாதா கரெக்ட்டாருக்கூ. நாலா க்ரூப் எடுக்கறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கூ என்ன க்ரூப் எடுக்கன் தெரியாமருந்தே
அப்டியா
லெவல்த்துல
எதாவது டென்த் கிளியர் டிசைட் பண்ணியம் டென்தலையா நயன்த்லியே டிசைட் பண்ணி வச்சுட்டேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் அப்டினு
அப்புறம்
ஒன்னுல சும்மா வெட்டியா இருக்கவேண்டியதா போர் அடிக்குது வீட்ல இருக்க வெள்ள கூட்டுப்போங்க சொன்ன எங்க எங்கயுமே கூட்டு போ மாட்டிங்கிறாங்க எங்க அம்மா
நீங்க நீங்க தான் பிளான் பண்ணி சொல்லுங்க எங்கனா வெள்ள போழாம் சாப்புட போலானு
அதா கேக்குறேன் அத கூட்டு போமாட்டேங்குறாங்க அப்பலையே கூட கேக் கேட்ட வாங்கி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க
எல்லாத்துக்கும் ஸ்ட்ரிட்லி வேணா வேணா வேணானு சொல்றாங்களோ
ஆமா செமபோருடி நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்ட ஃபோனு டிவி மாத்தி மாத்தி இதத்தான் பாக்கணும்
ஒரு நிமிஷோ நீங்க எனக்கு ஒரு கால் வருது கூப்
ஆ ஓ கேஓகே
ஆ